என்ன நண்பா பண்றீங்க நான் சும்மாதா நண்பா இப்ப தா சாப்ட்டே சாப்ட்டு உக்காண்டருக்கே நண்பா நீங்க சாப்ட் நீீங்களா என்ன பண்றீங்க வீட்டுல இருக்கவங்களா என்ன பண்றாங்க
சாப்பட்டண்பா சாம்பார் ரசம் வச்சிருந்தாங்க சாப்ட்டு போட்டோ பண்றதுநண்பா வீட்ல எல்லாரு அவங்களு சாப் போட்ருக்காங்க அங்க எல்லாரு என்ன பண்றாங்க எல்லாரு சாப்ட்டாங்களா
பாத்தீங்கன்னா அப்பா வேலைக்கு போயிருக்காருங்க அப்பா கைகால் வலி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்காருங்க போய் போயிட்டு அப்டி வேலைக் போரன்ஞ்சொன்னாரு ங்க அம்மா வந்து ஒடம்ப் சர்லீங்க நைட்லா தூங்கமுட்ல எல்லா காத் செலவு பண்ட் இருக்காங்க
உம் ஓகே ஓகேங்க உங்க வீட்
சொல்லுங்
உங்க உங்க வீட்டுக்கு யாராச்சும் சொந்தக்காரங்கலா வந்தாங்களா
ஆ வந்தாங்க ஏங்க
இல்ல அதுங்காட்டிதா கண்ணு கிது வச்சிருப்பாங்க கண்ணு வச்சா வைக்காம இப்டில்லா நல்லா இருந்தாவங்களுக்கு அடிக்கொருக்கா இப்டி ஆகுதுனு எங்க வீட்டுக்கு அப்டித்தாங்க நல்லா இருந்தாங்க சொந்தக்காரவந்து போன ஒடம்பே செரியில்லைங்க என்னன்னே
செரி செரிங்க அதா ஆமாங்க வச்சிருக்கலாங்க ஏன்னா அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெண்டு ரெண்டு மூணு நாளா ஒ எதுவுமே சாப்ட முடியல சரியாவே சாப்ட முடியலன்ட் இருக்காரு இப்பவு பாத்தீங்கன்னா வந்தரசு சாப்படுறதுக்கு ஒரு டைம் போட்டு வச்சதுலே முடிலங்கே சாப்ட முடில போறாருங்க அது ஒடம்பு சரி இல்லலைன்னு சொல்லி கை கால் ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க அடுத்து அம்மாவுக்கு பாக்கலாங்க ஒம்பு இல்லின்னா குடி
ம் செரிங்க ன்னா சில பேர் சொன் சில பேர் சொ சில பேர் சொந்தக்காரங்கல்லா வந்தாங்கன்னா சாப்பாடுலா அதிகமா பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்கு இவ்ளோ பண்ணீங்க எதுக்கு அவ்ளோ பண்ணீங்க சொல்லி அதுலயே கண்ண வைக்கிறவங்களு இருக்காங்க ஏனா அவங்க முன்னாடியில பாத்தீங்கன்னா சாப்பாடுல பாத்தீங்கன்னா அளவாதங்க போட்டு சாப்டணு அளவாதா வைக்கணு
ஆமா ஆமாங்க ஆனா என்னன்னு தெரியல சாப்பாடு அவங்க வந்த சாப்பாடு அன்னைக்குன் பார்த்து அதிகமாக இருந்தது வா வெளியு வாய்ன்ட்டு வந்தாச்சு வீட்லேயு அதிகமாக தா இருந்தது ஒரு வேள கண்ணு கிது வச்சிருந்தாலு வச்சிருக்கலாங்க ஏன்னா அப்பாவுக்கு சரியே சாப்ட முடியல அம்மானாலேயு முடியல என்னன்னு தெர்லீங்க
ஓ ஓகேங்க எதுவா இருந்தாலு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பாருங்க அசால்ட்டா விடாதிங்க அப்பாக்கனாலு யாருக் துவா‌ இருந்தாலு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உடன்குடனே பாத்தீங்கன்னா உடன்குடனே எல்லாமேதெரிஞ்சு
ஏ செரிங்க
செரிங் இல்ல ல் இல்லலிங்க நாளா வேலைக்குல்லா போறத இல்லைங்க வேலைய விட் ட்டு ரிசைன் பண்ணிட்டே
ஏங்க
இல்ல வேலைக்கு போறது பாத்தீங்கன்னா புடிக்கல அது காட்டி வேலைய விட்டு நின்ட்டனுங்க நீங்க எப்டி வேலைக்கு போறீங்களா இல்ல போயிட்டு இருந்தீங்களா இல்ல இனிமேல் போவீங்களா இல்ல இப்ப போறது இல்லைங்களா இல்ல இன்னைக்கு லீவுங்களா
நான்ந்தா போயிட் தாங்க இருந்தே ஒரு ரெண்டு வாரமா போறதில்லைங்க ஏக் போற வேல செட் ஆகலிங்க இப்டின்ன ந இது பவுண்டிரில லேப்ல ஒர்க் பண்ட்ருகங்க வீட்ல செட் ஆகலீங்க மேலே ல தெரிக்குதுங்க தெரிக்கத பார்த்தீங் சேஃப்டியும்ப ப்ரண்ட் சைட்ல தா இருக்கோ பின்னாடி சைடலல்லா சேஃப்டி எதுமே இல்லிங்க தெரிச்சதுன்னா புள்ளாடிசா ர்டி ட எல்லாமே உருகிருங்க அத ல சேஃப்டி னக் யே அங்க சரியே இல்லாதுனால டப் புடிக்லீங்க வே டிபார்மெண்ட் கேட்ட அவும் மாத்தி வுடலிங்க ன்னைய அப்றோ கேட்டே சேரி அப்றோ வேற பக்கோ பாகக்கலாந்தாங்க போறது இல்லிங்க இனிமேல்தா ஏதாவது வேற உக்கதா பாக் கணுங்க
ஒ ஓகேங்க உங்ளுக்கு புடிக்கலின்னா போ வேணாங்க அதுவு பாத்திங் ஃபேமிலி சுட்வேசன் ஒன்னு இருக்கு அத் புரிஞ்சி நடந்துகிட்டா போதுங்க
சேரி செரிங்க யே செரிங்க நீங்க இங்க எந்த மாரி வேலைக்கு போனீங்க இப்ப போறது இல்லையா இன்னைக்கு லீவா என்ன பண்றீங்க
இல்லைங்க நா பாத்த எந்தர ஆப்ரேட்டரா போயிடு இருந்தங்க மூணு சிப்ட் போட்டங்க சிப்ட் பதிங்க செட் ஆகல நைட் ஷிப்ட்க்குலாம் போயிட்டு இருந்தம்னா பகல்ல பாத்தீங்கன்னா தூக்கம் அப்டி வருது
சேர் சேரிங்க
பக பகல் ஷிப்ட்ல பகல் ஷிப்ட் போனம்னா பக நைட் ஆனா தூக்க வரமாட்டேங்குது ஒரு மாதிரி ஒரு மாரி எதோ நோய் மாரி வந்துருச்சுங்க ட்டி போறக்கு பிடிக்கலிங்க வந்துட்டங்க
சேர் செரிங்க இப்ப போவலின்னா வேற பக்க பாக்ற மாரி ஐடியா இருக்குங்ளா இல்ல தொழில் எதாது பண்ற மாரி இருக்குங்களா என்ன பண்லாண்ட்டு இருக்கிங்க இப்ப போலங்கறிங்க
இல் இல்லைங்க ஒரு ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் பாத்துங்க பட்டுப்பூச்சி இருக்குல்லங்க பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணலானு இருக்காங்க
சேர் நல்லது நல்லதுங்க அத உங்கல பத்தி தெரியுங்களா இல்ல எப்டி நீங்க இத தொழில் ப் எப்டி ஸ்டார்ட் பண்றீங்க
அது ஒண்ணு ம் அ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லிங்க பட்டு பட்டை இலை இருக்குல்லங்க பட்டை இலையில பாத்தீங்கன்னா பட்டைலை அட்டோமேட்டிக்க அதுவே வந்துருங்க அப்டில்லடி நம்மளுக்கு அத ஒரு மருந்து மாரி இருக்கு அது வச்சிட்டோம்னா அது வந்துருங்க அட்டோமெட்டிக்க
பரவாயில்லிங்க இத பத்தி உங்களுக்கு முன்னாடி இந்த மாரி இதுலல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கள இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட எதாவது கேட்டீங்கள இல்ல நீங்களா தனிய பண்ணலா முயற்சி பண்ணி பண்ணலான்ட்ருக்கிங்கள
இல்ல இல்லங்க பெரியப்பா பாத்தீங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்காரு அவரு தான் சொல் சொல்லி் குடுத்தாரு இத மாரி எல்லா இருக்குடா லாபம் இருக்குது இத யாரு எடுத்து பண்றதுல்ல நீ எடுத்து பண்ணு நல்ல லாபத்த பாக்கலாம் அப்டினாருங்க அதாங்க எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டு இனி அடுத்த ஒரு வாரத் இதுல பாத்தீங்கன்னா அதோட மருந்த போட்டுட்டோம்னா அது வந்துருங்க
பரவால்ல பரவால்லங்க இந்த மாரி ஒரு தொழில எடுத்து பண்றதுன்னா நல்லதுதாங்க இதுல எப்டிங்க நீங்க எவ்ளோ இதுல இன்வெஸ்ட் பண்ணுனா எவ்ளோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதுல ஏதாது லாஸ் வருங்களா இல்ல லாபம் மட்டும் தான் நம்ம அதிகமா பாக்கலாங்களா எந்த மாதிரி இதுங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம்
லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா லாஸ் எல்லா ஒண்ணுமே இல்லிங்க இத பொறுத்த வரைக்கும்
செரிங்க
விதை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்கிற மாரிங்க அந்த மாதிரிதாங்க மத்தபடி எல்லா ஒண்ணும் இல்லங்க நீங்க உங்களுக் ஏதாச்சும் சொந்த தொழில் ஐடிய எதாச்சும் இருக்குங்களா
இருக்குங்க பண்ணை தா வைக்கலானு இருக்குறேங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாது காசு தாங்க சேத்துட்டு இருக்கேன் கடைச்சுச்சுனா அந்த இத நானும் வைக்கலானு இருக்கேங்க கண்டிப்பா அதுக்கு ஒன்னும் கூடிய சீக்கிரம் இத வச்சிருங்க இந்த வருஷத்துக்குள்ள பண்ணைன்னா என்ன கண்ணு குட்டி தாங்க வளர்க கண்ணுக்குட்டி வளர்ப்ப வளர்த்து பெருசாக்கி விக்கலா தாங்க பிளானு எனக்கும் தம்பிக்கும்
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க
போலீங்களா இன்னைக்கு இல்ல வீட்லதான் இருப்பீங்களா வெளிய போறக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா
இல்லைங்க இன்னைக்கு என் நண்பர்கள்லாம் பாத்தீங் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க நா ன் மட்டும் தான் வீட்ல இருக்கணுங் இல்லங்க அவருக்கு அவனுங்கலா ஈவினிங் தான் வருவாங்க ஈவினிங் வந்தா தாங்க நாங்க விளைய துக்கு போனும்
சேரி சரிங்க பரவால்ல பரவாயில்லைங்க சேரிங்க ஆ எப்டிங்க உங்களுக் கு நீங்க போயிட்டு இருந்த கம்பெனி எல்லாம் பக்கத்தானுங்களா இல்ல தூரம் தானுங்களா இப்ப இனிமேலு கம்பனி போற ஐடியா இருக்குங்களா இல்ல தொழில் தான் பண்ணலான்ட்டு இருக்கீங்களா
நா கம்பனிக்கு போற ஐடியாவே இல்லைங்க தொழில் தான் பண்ணலான்ட்டு இருக்கீங்க ஏன்னா பல கம்பனி போய்ட்டு வந்து பட்டுட்டேங்க இனி பட்டும் மறுபிடியும் அதே எடத்துக்கு போனா சரி வராது இல்லங்க நம்மளும் முன்னேருன்னு சொல்லிட்தாங்க
ஆ உண்மதான் உண்மதான் சேரி சேரி நானு அதாங்க அந்த மாரிதான் உங்கள மாரி தா நானும் யோச்சிட்டு இருக்கேங்க பரவாயில்லைங்க ஏதோன்னு கெடச்சதுன்னா பாக்கலாங்க இனி இப்ப ஒரு போயிட்டு இருக்குது ஒரு வேல வீட்ல இருந்தே பாக்குற மாரி ஆ இன்னொரு இது வருதுங்க வந்ததுன்னா கொஞ்சோ கொஞ்சம் நல்லா இருக்குங்க கட பாக்கலாங்க அது எப்டின்னு தெர்ல வந்ததுனாதான் தெரியும்
ஓகே ஓகேங்க ஏ மனைவியும் பாத்தீங்கன்னா அது மாரிதாங்க வீட்ல இருந்தே வேல பாக்குறமாரி ஏதோ பாத்துருக்காங்கலாம்மா எதோ பண்ணிட்டு இருக்காங்க செரி அவுளும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா நம்மள அந்த தொழில பாத்துட்டு கும் ஏதோ அப்டே போயிட்டு இருக்குங்க தொழில் மட்டும் செட் ஆயிடுச்சன்னா அப்புறம் பீக்குதாங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க நல்லதே நடக்கட்டுங்க அப்புறங்க இங்கே வெளியலா எங்கே சுற்றுலா அந்த மாரிலா எதுவும் போறதில்லைங்க
நம் நம்மளுக்கு சுற்றுலலாம் கெடையாதுங்க நம்மலா திடீர்னு போரரு போவுன்னு நெனைப்போ ஆனா அந்த டைம்ல போ முடியாது
பரவாயில்ல பரவாயில்லைங்க சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க அப்புறங்க வேற இங்க நீங்க தொழில் சொன்னீங்க தொழில் பண்றதுக்கு எப்டியும் சொந்தமா எடம் இருக்குதுங்களா இல்ல குத்தைக்குதான் பாத்துருக்கீங்களா இல்ல பக்கத்துலதான் இருக்குங்களா காடு இல்ல தூரமா போணுங்களா
இல்ல இல்லைங்க சொந்தமாதான் காடு இருக்குது பெரிப்பாவோடது தான் அதுதான் நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்
சரிங்க
சன இல்லைங்க உங்க வீட்ட சுத்திலாம் எப்டிங்க தா எப்டிங்க இருக்கும் வீட்ட சுத்தி எப்டி மரங்கள் லாம் இருக்குமா இல்ல வீடுகள் தானா சுத்தியும்
இல்லைங்க இல்லைங்க எங்க வீட்டு எங்க இதுல இப்போதான கிராமதாங்க பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வீடுதாங்க எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் எடம் இருக்கு அந்த பா எடத்துல வந்து ஒரு அஞ்சி ஆறு மரம் இருக்குதுங்க செடிகள் போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் வெதைகள் போட்டு வச்சிருக்கோங்க அது கொஞ்சம் மரங்கள்லாம் இரு தண்ணி ஊத்திட்டுதா தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குது அதனால அதிகமா எதும் சீக்கிரம் வளர்ச்சி கிடையாதுங்க ஆ எப்பயாது மழை வந்ததாங்க தாங்க அதுக்கு தண்ணி வசதி கிடைக்குங்க ஒங்களுக்கெல்லாம் தண்ணி வசதிகள்ல்லாம் அதிகமா கெடைக்குங்களா இல்ல போர் போட்டு வச்சிருக்கீங்களா கெணறு இருக்குங்களா இல்ல நல்ல தண்ணி வேனுங்களா
நமக்கு பாத்தீங்கன்னா கெணறு இருக்குங்க பொது கெணறு ஒன்ருக்கு பெரிப்பா ஓடது அதுல இருந்து நாங்க அப்டே ஆளுக் கு எடுத்துக்கும் நமக்கு எப்ப வேணுமோ எடுத்துக்கலாங்க
செரி செ பரவாயில்ல பரவாயில்லைங்க எப்டி கெணத்துல தண்ணி முன்னாடியே இருக்குங்களா ரொம்ப ஆழமா இருக்குங்களா இல்ல போர் போட்டுருக்கீங்களா கெணறு மட்டும் தானுங்களா
போரு போரு போட்டுருக்கங்க
சேர் செரிங்க பரவாயிலைங் பரவாயில்லைங்க நல்லதுங்க எப்டிங்க பெரிப்பா எடத்துல இருந்து எடு த்துக்குவங்கிறிங்க அவரு எதும் சொல்ல மாட்டாங்களா
இல்ல இல்லைங்க அவரு தான் கொஞ்சோம் தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஊக்குவிக்கிற மாரி பேசுவாருங்க நான் இருக்கேன் நான் இருக்கிறப்பே பண்ணிக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு பையதான் அவங்களுக்கு அவரும் பாத்தீங்கன்னா அவரு விட்டுட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்டு சண்ட போட்டு போயிட்டாங்க சொத்த என் பேர்ல தான் எழுதி வைக்கலான் டிக்கறேன்
பரவாயில்லைங்க நல்லதுங்க சூப்பரா சூ ப்பரா எப்டியோ ஒண்ணுங்க ஒங்களுக்கு அது அந்த எடமும் மார்ச்சி தொழிலும் மார்ச்சி நீங்க எப்
இல்லைங்க சும்மா சொல்றதாங்க அவுரு திடீர்னு அவுங்க சேந்து ட்டாங்கனா எழுதிறத்துக்கு வாய்ப்பில்ல இல்ல
எடம் நாம தாங் ம்ம சொல்லுங்க ம் நீங்களும் இதயே நம்பிட்டு இருக்காதீங்க கெடைக்கிற வருமானத்த வச்சு நீங்க சொந்தமா ஒரு எடம்மா வாங்கி நீங்க இதயா வந்து ஆ பெருசு பண்ணுங்க
ஆமா ஆமாங்க அதாங்க நானும்
செரி செரிங்க இல்லைங்க நா இப்போத்திக்கு எதும் பண்றது இல்லைங்க வேலைக்கு தாங்க போயிட்டு இருக்கேன் சொந்தமா எதும் தொழில் இப்போ பண்றதுக்கு கையில வரு மானம் இல்லீங்க இந்த வருடத்துல்ல வருமானத்த உருவாக் கிட்டு அதுக்கப்புறம் தான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கறங்க நானும் தம்பியும் பாத் தீங்கன்னா ரொம்ப வருஷமா யோசிட்டுதா இருக்கமே தவிர அதுல இருந்து கலத்துல எறங்கலீங்க இந்த வருடம் கண்டிப்பா கலத்துல இறங்கலான் நானும் தம்பியும் முயற்சி பண்ணிட்டு இருக்கங்க கண்டிப்பா இறங்கிருவுங்க
ஓகே ஓகேங்க ரொம்ப நல்லதுங்க
செர் செரிங்க
ஓ நீங்க நல்லா இருக்குனுன் உங்களுக் தோணுச்சுன்னா நீங்கதான் இறங்கி வேல செய்யணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நா மட்டும் இறங்கனா பத்தாதுங்க தம்பியும் சேர்ந்து இறங்கினா தா ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்கி கண்டிப்பா ந நல்ல முயற்சிய கொடுக்களாங்க
ம் ம் நாமாமா
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க ஆ நீங்க இன்னைக்கு வெளிய எங்கயு போலீங்களா வீட்டுலதானுங்களா
ஆ இன்னைக்கு வீட்டுலதாங்க வெளிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு வரைக்கும் போனுங்க போயிட்டு வரோ ஒரு போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுங்க அதுவு பண்ணி வைக்கணுங்க அப்றம் பையனுக்கு ஆதார் கார்டுல பேர் சேஞ்ச் பண்ணணு அது பண்ணிட்டு வரணு மத்தபடி வேற வேலையிலாம் எதுவும் இல்லைங்க
பைய என்னங்க பண்றா பையனுக்கு வயசு என்னாச்சு குரும்பெல்லாம் பண்றாங்களா எப்டி இருக்காருங்க
பைய சமத்து பையனுங்க ஒன்னு பண்றதுல்ல நல்ல அப்டியே இருக்காருங்க செரிங்க உங்க ஓட பேசுனதுல மிக்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கலாங்க அ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பணுங்க